ஆ
ஹலோ?
ஆ அக்கா கேக்குதாக்கா?
ஆ கேக்குதுமா.
ஆ சொல்லுங்க நா இப்பதாங்க்கா சா சாப்டுட்டு உக்காந்துருக்கே. நீங்க என்ன பண்றீங்க?
நானு இன்னு வே சாப்பிடல்ல செரி ப்ப இ இப்பதா தூங்கி எந்திச்சே. அப்பதா உ நியாபகோ வஞ்ச்சி செரி அவட்டக் கால் பண்ணி பேசுவோ என்ன பண்றான் தெரிலையே நைட்டு பேசிட்டு வெச்சது.
ஆம்மா இன்னிக்கி டே எப்டி போச்சு?
இன்னிக்கி டே எதோ போச்சி நெறைய சம்பவங்களோட போச் சி ஸ்கூல்ல சம்பவம் பட்டி யம்மா டெய்லி அவுனுங்கள மேச்சு அடக்கிறதே பெரிய பெரிய விஷ்யமா இருக்குது டெய்லி எதாச்சு ரில்ல ஒவ்வொரு ப்ராப்ளமோட தா ஸ்கூல் தொடங்கும் பாத்துக்கோங்க காலைலே நே த்தே ஈவ்னிங் இன்னிக் ஈவ்னிங் ஸ்கூல் முடிஞ்சு போகும் போதே ஆமா அதெல்லா தாண்டி மாட்டுது ஸ்கூலுக் ஸ்கூல் முடிஞ்சு போம் போதே வம்ப இழுத்துட்டு போயிர்றானுங்க. காலைல போம் போதே வய்த்துல புளிய கரைக்குது சுகன்யா உனக்கு சம்பவோ ரெடி ஸ் சம்பவோ ரெடினு போற டீச்சர்ஸ்லா சொல்ட்டு போறாங்க அய்யய்யோ அய்யய்யோ அப்டின்ட்டு போ வேண்டிதாரு அங்க போய் பாத்தா ரெல்லாப் ரெண்டு பேரண்ட்டு சண்ட போட்டுட் நிக்கியாங்க.
அய்யய்யோ.
ஏ பிள்ளைட்ட ஓ பிள்ள எப்டி லவ்வ சொல்லலா எப்பிடி அப்பிடி பேசலான் சொல்லி சண்டைய பாத்தீங்கன்னா அய்யோய்யோயோ ஆ அவன்ட்ட கேட்டா ஆமா நா சொன்னே ஆமா நா செஞ் ஜ அப்படின் அவ்வளோ பிராங்கா பேசுறா ஒரு பயோ நம்பலா ஆ ஒரு நம்மல்லா முன்னாடி டீச்சர்ஸ பாத்தாலே ஒரு பயோ இருக்கு
ஆமாக்கா கொஞ்சோ கூட இப்ப இருக்கற பிள்ளைங்களுக்கு பயமே இல்ல அவங்க வாட்டு நம் இப்ப வேற இந்த அடிக்க கூடாது அந்த மாரிலா வேற டீச்சர்ஸ்க்கு இது சொல் அது அந்த மாரிலா ரூல்ஸ் வந்ததுல இருந்து இவங்களுக்கு ரொம்ப இதுவாயிடுச்சு என் நம்பள என்ன பண்ணிருவாங்க ன்றமாரி தெனாவட்
பேரண்ட்ஸே சப்போர்ட் பண்றாங்கப்பா சைல்டுக்குலா அவே நா பண்ணுனன் சொல்றா அவுங்க சொல்றாங்க எ மக அப்படி பண்ணாலு அதுல என்ன தப்பு இருக்கு சின்ன பைய தானேன்னு கேக்குறாங்க
ஆத்தா நம் வீட்லெல்லா வெட்டிருவாங்க
அவுங்க கிட்ட போய் என்ன ஆர்கியூ பண்ணி என்ன பிரோஜனோ எனக்குலா செம்மா காண்டு இன்னிக்கி
அவுங்க தானக்கா வந்து கொஞ்சோ எதாவது நல்லதா சொல்லி இ பண்ணக்கூடாது இந்த வயசுல இது பண்றது தப்பு அப்படிதா சொல்ணுல்லக்கா
ஃபுல் அண்ட் ஃபுல் கைல குடுத்துறாங்க சோ அவே அதுல வர ரீல்ஸ் த்தெல்லா பாக்குறா அந்த மெண்ட்டால்ட்டிலே மாறிறாங்க
ஆமாக்கா ரொம்ப மோசோ கா இப்பல்லா அந்த ரீல்ஸெல்லா பாத்து இன்ஸ்டாகிராம் குடுத்து அந் தா எல்லா புள்ளிகளுமே கெட்டு போறாங்க
க்ற டேய் நீ இத் இத்தன வருஷம்னா உனக்கு எப்டிடா இத பத்தி தெரியிது அப்டின் சொல்லி கேக்கறே அவே சொல்றா மேம் இந்த வயசுல நாங்க இதெல்லா தெரியாம இருப்போமா மம் அப்டின்னு அவ்ளோ ஒரு ஃபிராங்க்கா எல்லாம் ஹெச் எம் நிக்கறாங்க மத்த அதர் டி அ க்ளாஸ் டி அ அதர் டிபார்ட்மெண்ட் டீச்சர்ஸ் நிக்கறாங்க ஒரு பயோ இல்ல
ஆமாக்கா உன்னுவ்
எதுல பாத்துடா இத கத்துக்கிட்டனு கேக்குறே மேம் அதா நம்ம போன்ல பாத்தோம் மேம் அப்படிங்கறா அப்போ மீடியாவ பொறுத்தளவுக்கு அட்வான்டேஜஸு இருக்குது டிஸ்அட்வான்டேஜஸு இருக்குது ஆனா டிஸ்அட்வான்டேஜஸ் ஹை பீக்ல இருக்கறது டிஸ்அட்வான்டேஜஸ் தா
ஆம் அட்வான் ஏன்னா இவங்க, நல்லதுக்கு யாருமே யூஸ் பண்றதுல்ல இப்ப எல்லாருமே அத வந்து ஒரு கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி மாரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க கன்டென்ட் போட்றத
இதே இதுல அந்த இத வச்சி எத்தன பேரு ம அஃபிஷியலா சமால்ச்சுட்ருக்காங்க
ஆமா ஆமா நெறைய பே த முன்னாடி தா வந்து மீடியான இந்த ஆக்டர் ஆவணு படத்துல நடிக்கணுன்ற மாரி இருந்துச்சு இப்ப இன்ஸ்டாகிராம்ல மீ ல் போட்டே தா எல்லாரு சம்பாதி
ஆ சம்பாதிக்க ஆரம்பிச்ட்டாங்க எத்தன பேரு ரீ இன்ஸ்டா பிரபலங்கள்னு நம்மளே இது பண்றாங்க ஒடனே எங்க போலா அவ கூட ஒரு ஃபோட்டோ எடுத்து அத போடு அத வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்றது
அதுதா இப்பரு இந்த கொழந்தைகளுக் க்கு அதுவு இல்லாம ஒரு யோசிக்கற திறனே கம்மி ஆயிருச்சு
ஆ கரெக்ட்டா என்னனாலு ஃபோன் எடுக்கணு ஃபோன்ல பா
ஆ அதுதா நம்ப யோ நம்ப யோசி க்கினு நமக்கு அத பத்தி என்ன தெரியூன்ற அந்த தாட்டே வர மாட்டிக்கி
சுத்தமா இல்ல ஜீரோல இருக்கறானுங்க ஒரு ஆ இது சம் போட சொன்னா கூட நம்ம எல்லா ஃப ஃபஸ்ட்டு அடிஷன் எப்டி போடுவோ நைன் இன் தி ரிமைன் டேக்ஸ் ஃபோர் இன் தி ஃபிங்கர் அந்த மாரிலா சொன்ன காலோ போயி மாம் ஆ எப்டி இத என்னனு சொல்லுவா எதோ ஒண்ணு வச்சிருக்க, ஆ பா க்ஸ்ல வந்து கால்குலேட்டர செட் பண்ணி வச்சுக்கிட்டு மாம் அதா எ பா க்ஸ் இருக்கே அதா எ பாக்ஸ் இருக்கே, எ பாக்ஸ் மேக்ஸ் சொல்லு, எ பாக்ஸ் மேக்ஸ் சொல்லுனு சொல்றா அவனுங்ளே ஒரு ரோபோட்டா மாறிட்டானுங்க
அதுதா இந்த சண்டே வந்து எங்க அத்த அத்த வந்து வீட்டுக்கு வந்தாங்க அத்த பொண்ணு வந்து எயித்து படிக்கிறா ஓகேவா அவ் அந்த பொண்ணு நம்ம வந்து இந்த டென்த்ல அட்வட்டைஸ்மெண்ட் வந்து வரைவோ தெரிமா இங்க்லிஷ்ல அந்த மாரி அவுங்களுக் வந்து எயித்துல வந்து ஹோம் ஒர்க் குடுத்துருக்காங்க அட்வட்டைஸ்மெண்ட் வரைரது க்கு அப்பா நானு ஆ அந்த நானு சேரி என்ன பண்ணுதானு பாப்போ நம்மதா பலூன் வுட்டு ஸ்டார் வரஞ்சு என்னலாமோ பண்ணுவோமே இவா எப்டி வரைறானு பாப்பு அப்டின்னு பாக்றே இவ டேரெக்டா ஒண்ணுமே பண்ணலக்கா அங்க கொஸ்டின் குடுத்திருப்பாங்கல்ல புக்க தொறந்தா ஃபோன எடு த்தா சேட் ஜி பீ டில போய் அந்த கொஸ்டின டைப் பண்ணா அது போட்டோ குடுக்கு அத பாத்து அப்டியே வரைறா
ப்பாவே பேஸ் பண்ணியாச்சு அதனால அவ ளோட யோசிக்கிற திறமை இந்த இடத்துல இந்த இது வரைஞ்சா அழகா இருக்குமே அப்படின்னு அந்த கிரியேட்டிவிட்டியே
ஆ அத நா என்ன இப்டி பண்ற நீ நீ தானே வரையணு நீயே வர அப்டின்னு சொல்ற நா எதுக்கு யோசிக்குணு அதா இதுவே குடுக்குலா அப்டிங்கா அந்த அந்த புள்ளைங்களுக்கே அப்டி செ
எல்லாரையுமே சோம்பேறி ஆக்குது தெரிமா கிட்டத்தட்ட சொல்ல போனா
ஆமாக்கா இவங்க எல்லாருமே வந்து இப்ப இப்ப மோஸ்ட்லி இவங்க எல் இப்ப நமக்கு அடுத்து வந்த எல்லா ஸ்டூடென்ஸ்க்குமே என்ன ஆயிடுச்சு நம்ம எதுக்குடா இன்டூஃபைவ் போனு நம்மதா டான்ஸ் ஆடி பாட்டு பாடியே நம்ம காசு சம்பாதிக்கலாமேன்ற திங்கிங் வர ஆரம்
ஆ, வர ஆரம்பிச்சிருச்சு அதே மாரி ரீல்ஸ் போட்ட நா ஒரு பெரிய கெத்துனு அவனுங்களுக் கே ஒரு மைண்டு மென்டாலிட்டி சோ அவனுங்க மைண்ட் எல்லாமே என்ன நா வீட்டுக்கு போணு ஃபோன் எடுக்கணு நா நீட்டா ட்ரெஸ் பண்ணணு ஒரு ரீல்ஸ் போடணு எத்தன செவன்த் படிக்கிற பைய எ கிட்ட இன்ஸ்டாகிராம்ல இருக் றா அவ ஃபுல் அண்ட் ஃபுல் ரீல்ஸ்லயேதாருக்குறா ஒரு மேம் பாக்குறாங்க அப்டிங்கிற அந்த பயம் கூட அவ கிட்ட இல்லாம
ஆமா, இப்பல்லா அக்கா நீங்க வேற நா அன்னைக் கி இன்ஸ்டா ஸ்க்ரோல் பண்ணும்போது பாக்க டீச்சரே ஒரு டீச்சரே வந்து நைன் டூ ஃபை, ஃபைவ் டூ நைன்னு போட்டு ட்ரெஸ் மாத்தறத காட்டுறாங்க உங்க ஃபைவ் நைன் டூ ஃபைவ் வந்து சாரீல இருக்கிற மாரியு நல்லா டீச்சர் கிளாஸ் நடத்துறது அதெல்லா காட்டிட்டு ஃபைவ் டு நைன் வந்து கிளப்ல போயி டான்ஸ் ஆடுற மாரி காட்டுறாங்க
மை காட் காரண இந்த சோசியல், அதே மாரி முன்னாடில்லா சா பிரச்சனைகள் இருந்தாலு வெளிய தெரியாம இருந்துருக்குமோ அப்டின்னு எனக்கு ஒரு டவுட், என்னோட இத கிளியர் பண்ணு பாப்போ அதாவது இப் இப்போ நறைய வந் து நறைய பாக்கோல அபியூஸ் பத்திலா நறைய பா
ஆமா ஆமா
அதெல்லா பாக்கும் போது அ முன்னாடி இருந்திருக்கு ஆனா இந்த மீடியால வ வல் வந்து ஹை பீக்ல இல்லாதனால நம்மளுக்கு வெளிய தெரியாம இருந்துச்சோ அப்படிங்கறது என்னோட
அதுவ அதுல்லா தெரி அ அது அந்த இதுக்காக அவர்னஸ் கிரேட் பண்றதுக்கு யூஸ் பண்றது ஓகேக்கா பட் இவங்க அது எல்லாத்தையுமே வந்து இவங்க தப்பா தா யூஸ் பண்றாங்க
அவர்னஸ் கிரியேட் பண்றது ஓகே நா சொல்றது என்னன்னா இப்டிதா இருந்திருக்காங்களா மக்கள் இல்ல இப்ப தா நம்ம மாறிட்டமா ஃபுல்லா
இப்ப வந்து எத எடுத்தாலு இப்ப வந்து பிரச்சனையே இல்லைனாலு எத எடுத்
இப்போ
ப்றாங்க
ஆ அதத்தா சொல்ல வர அதா கேக்குறே நா லிலாக்கு போடுறது ரெண்டாவது சரியா இப்போ ஏதோ ஒரு எடத்துல ஏதோ ஒரு பிரச்சன நடக்குது அப்டின்னா அத வந்து முன்னாடி நம்மளுக்கு தெரிய வரதுக்கே ஒரு கொஞ்ச நாள் ஆகு வுனு வையே எ உன்னோ உன்னோட ஃப்ரெண்டு உன் பக்கத்து ரிலேட்டிவ் அப்டிங்கிற மாரி வரு இப்போ இந்த மீடியா மூலமா இந்த பிரச்சனைக வந்து ஈஸியா அப்ரோச் ஆகுதோ அதனாலதா இப்ப நம்ம பிரச்சன பிரச்சன பிரச்சனனு அதுக்குள்ளயே கடந்து அப்டி இருக்கிறமோ
இல்லக்கா எனக்கு தெருஞ்சு அது வந்து என்னய கேட்டா நல்லதுன் தா சொல்லுவே ஏன்னா பிரச்சனைைய வந்து இப்போ இப் முன்னாடி வந்து பாத்தீங்னா நமளுக்கு இப்ப ஏதோ ஒரு பிரச்ன இப்ப
அப்பல் நம்ம என்ன சொன்னோ அப்பல்லா நம்மல தவறுகளே இல்ல இப்பதா தவறுகள் அதிகமாயிட்டு அப்படின் சொல்றோமே அதுக்காக கேக்குற இன்னைக்கு நாங்க ஒரு மேமு நானு அவுங்களுக் டிஸ்கஸ் பண்ணோ ஆ டிஸ்கஸ் பண்ணும் போது என்ன பேஸ்னாங்கன்னா முன்னா ல்ல அவுங்க சொன்னாங்க முன்னாட்லா இவ்ளோ பிரச்சன இல்ல மேம் அ பிள்ளைங்க வருவாங்க படிப்பானுங்க போவானுங்க ஒரு இதுருக்காது இருக்காது டீச்சர்னா அந்த மரியாதோட இருக் க்கு இப்ப நம்ம கைலருந்து கம்ப புடுங்குனாங்க போலீஸ்காரனோட கம்ப அதிகப்படுத்தி அவுங்களுக்கு வேல அதிகமாயிருச்சு நம்மளுக்கு வேல கம்மியாயிருச்சு நம்ம கைலருந்து கம்ப புடுங்குவோ அப்டிங்ற மாரி சொல்றாங்க
அப்புட்லா அப்புடி இல்லக்கா முன்னாடிலா இந்த பிரச்சன இருந்துச்சு பட் அது வெளிய தெரியல வெளிய ச் நம்மளுக்கு யாருக்குமே தெரியாத அதுக்கு இதுவுமே கெடைக்கல
அ அப்போ இருந்துருக்கு பிரச் அ அப்போ வந்து நா இருந்துருக்கு ஆனா இந்த மீடியா மூலமா வெளிய தெரியல அப்போ இப் து அட்வான்டேஜ் ஓகே டிஸ்அட்வான்டே ஜ்ங்கும் போது இந்த மீடியா டெவலப் ஆன் னதுனால தா சின்ன பசங்க கூட அந்த மாரி மென்டாலிட்டிக்கு போயிட்டாங்களோ ஆ
இன்னொனு என்னன்னா இப்ப வந்து இப்ப இப்ப வந்து டெய்லி நூறு கண்டென்ட் கிரியேட்டர் உருவாவுறாங்க இது வந்து ஒரு ஜாப் ஆப்பர்சூனிட்டியா பண்றவுங்களே நெறைய பேர் வந்துட்டாங்க
ஆமா ஆமா
அதுவே வந்து அதெல்லா பாக்கும் போதா இந்த கொழந்தைகிள்கு அப்ப எதுக்கு நம்ம நைன் டு ஃபை போய் கஷ் கஷ்டப்படுனு சும்மா ஒரு நாலு ரீல்ஸ் ஆடி போட்டு அந்த மாரியே நம்ம வந்து காசு சம்பாதிச்சிரலாமே அப் ஈன்ற மெண்டாலிட்டி வந்சு அது ஒரு ரீசன் இன்னொன்னு வந்து இவுங்க வந்து எ எ எல்லாரு எல்லாத்த பத்தியு பேசுறாங்க எனக்கு ரொம்ப தோணுங்க்கா முன்னாடில்லா வந்து இப்ப நம்மளுக்கு காச்சல் அப்டினா ஒரு டாக்டர்ட்ட போவோ டாக்டர் அத பத்தி சொல்லுவாங்க இப்ப நம்மளுக்கு வந்து ஏதாவது மென்டல் மென்டல் இல்னஸ் மாரி எதா பிரச்சனனா நம்ம சைகாலஜிஸ்ட்ட போவோ அவுங்க சொ அப்டி இருந்துச்சு இப்ப சும்மா எல்லாரு வந்து சைக்காலஜி பேசுறாங்க ஃபிலாசஃபி பேசுறாங்க என்னல்லாமோ எல்லாருமே பேசுறாங்க அவுங்களுக்கு சும்மா ஒரு நாலு ஆர்டிக்கல் ரீட் பண்ணிட்டா அது வந்து டிகிரி க்கு சமமாயிடாதில்ல அந்த அந்த ஒரு இதுவே இல்ல அவுங்களுக் சி ஒரு ப்ரொஃபஷனல்தா அந்த அட்வைஸ் குடுக்கணுன்றதே உங்களு இந்தா இப்ப எல்
இல்லாம போச்சு எல்லா எதோ ஒண்ணு ஒரு கண் டெண்ட் எடுக்கணு அதுல நம்ம ஹை பீக்ல போணு
ஆமா
அதுக்கு ரீல்ஸ் போடணு அதுக்கு
அதுல வந்து இந்த மாதிரி வேற இந்த இந்த ஃபர்ஸ்ட் சொல்ற அந்த மூணு செக்ண்ட்ல ஹூக் போடறது ரீல்ஸ்க்கு
ஆ கரெக்ட்டு
சொல்லி அவுங்க வந்து அப்டியே அந்த அட்டென்ஷன்ஸ்பேன வேற கம்மி கம்மி பண்றாங்க ரொம் ரொம்ப அப்டியே கவனமே இருக்க மாட்டேக்கி இப்பல்லா கொஞ்சோ கூட இப்ப நா வந்து இப்ப ஒரு ஆ
இத்தன்னா அப்டியே ஸ்டாச்சு மாரியே உக்காந்துருப்பான் என்னனா அவனோட திங்கிங் எல்லாமே நம்ம ஃபோன்ல அந்த ரீல்ஸ் பாத்தோ அப்டி வந்துச்சு சோ கிளாஸ்ல டீச்சர் இப்டி இருந்தாங்க கிளாஸ் நா கவனிக்கல அந்த பசங்க அவனுங்க ஜாலியா இருந்தாங்க
கவனிக்கவே முடியலக்கா இப்பல்லா கொழந்தைங்களால இப்ப நா நா வந்து இப்ப ஒரு த்ரீ மந்த்ஸ் இருக்குன்னு நெனைக்கேன் அப்ப நா வந்து ஒரு ஆர்டிக்கல் வா ச்ச அதுல வந்து என்ன போட்டிருந்தாங்கனா நைய்ன்டீன் எயிட்டி அந்த இயர்ஸ்ல வந்து ஒரு ஆவரேஜா இருக்கற ஒருத்தவங்களோட இந்த கவனோ சிதராம கான்சென்ட்ரேட் பண்றது இது ட்வெண்ட்டி மினிட்ஸ் இருந்துச்சாங்க்கா ஒரே ஃபேன்ல அட்டெஸ்டெஸ்டில ஒரு டுவெண்டி மினிட்ஸ் அவங்களால வந்து கவனமா இருக்க முடியு
இருக்க முடியு
இருவது செகண்ட் ஆயிடுச்சா
மை காட்
ஜஸ்ட்டு இருவது செகண்ட் இப்ப அதுவு அவங்க சொல்றாங்க டுவெண்டி டுவெண்டில அவுங்க வந்து இருவது செகண்ட்ன்னு சொல்றாங்க இப்ப டுவெண்ட்டி தேர்ட்டி வரும்போது வெறு நாலு செகண்ட் ஆயிரு
ஆ இது ஒரு சைல்டு வந்து பா ச்னா அவனோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோன்ல எப்டி அப்போ போறான் இப்ப நீ சொல்றல்ல டுவெண்ட்டி மினிட்ஸ் சொல்றீங்க
கொ அம் பேரண்ட்ஸ் தாங்க்கா அலோ பண்றாங்க அத அவுங்க வந்து அவுங்க வந்து அது எதோ
கீ ஒரு டவுட் என்னனா அஸ் அ டீச்சரா என்கிட்ட டுவெண்ட்டி மினிட்ஸ் அவனோட அட்டென்ஷன என்னால கொண்டு போ முடில ஆனா அந்த போன் எப்டி அவன கொண்டு போது
அதுல்ல எக்கா அவங்க நீங்க வந்து நீ நீங்க வந்து நேர்ல இருந்து அவங்ககிட்ட பேசிருக்க அவங்க வந்து இப்போ உங்கள பிடிக்கலன்னா அடுத்த அடுத்து ஸ்வைப் பண்ணிருவாங்க அடுத்து பேற பாக்குறாங்க